கேக்குதா தோழி
ஆ கேக்குது உங்களுக்கு‌ கேக்குதா
ஆ க்ளியரா கேக் குது தோழி
ஓகே ஓகேங்க ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே தோழி வீட்டுல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆ நல்லா இருக்காங்க
ஓகே தோழி எல்லாரு நல்லா இருக்காங்க கோழி சாப்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா
நல்லாதா சாப்பிட்டே தோழி இன்னிக்கி ஆ பாப்பாவுக்கு வந்துட்டு நா என்ன பண்ணுவே கடைகள்ல போயிட்டு சோப்பு தா யூஸ் பண்றே பட் கடைகள்ல் வாங்க மாட்டே நா வந்துட்டு ஆன்லைன்ல போட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிகுவே ஆ அப்டி வாங்கனே அன்னைக்கி கொஞ்சோ அது ஆஃபர்ல போட்டிருப்பாங்கல்ல ஆ நா என்ன பண்ணுவே ரெண்டு பேருக்குமே வேற ஒரே சோப் தா ஒரே காம் போவா வாங்க்கிவே நாலு சோப்பு அஞ்சு சோப்பு இருக்க மாரி ஆறு சோப்பு இருக்க மாரி வாங்கிட்டு இவுங்களுக்கு சோப்பு டப்பா அவுங்களுக்கு தனி சோப்பு டப்பா ஆளுக்கு ஒரு ஒரு சோப் தனியா வச்சிருவே தனித்தனியா இது இவுங்களுக்கு போட்டத அவுங்களுக்கு போட மாட்டே அவுங்களுக்கு போட்டது ஒங்களுக்கு போட மாட்டே ஏனா வந்துட்டு ஒவ்வொருத்தங்க ஒடம்புல ஒவ்வொன்னு வருதுல்ல புண்ணுெல்லா வருது பெரியவளுக்கு ஒரு மாரி வரு சின்னவளுக்கு ஒரு மாரி ரேஷஸ் வரு அதனால மாத்தி மாத்தி போடு போட்டுக்கலா அப்டின்னு சொல்லிட்டு தனித்தனியா யூஸ் பண்ணுவே அது இன்னைக்கி வந்துச்சு ஆர்டர் பண்ணி வாங்குனே நல்லா இருக்கு குவாலிட்டி சூப்பரா இருக்கு என் பொண்ணு வந்து கொஞ்சோண்ட்டு இங்க நாங்க இருக்கிற எடத்துல வந்து கொஞ்சோ உப்பு தண்ணி கொஞ்சோ கலர் கம்மியா தெரிஞ்சா பட் இந்த சோப்பு இப்ப வாங்கி போட்டுட்டு ஒரு சோப் கம்ப்ளீட் ட்டா முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் எடுத்துட்டே அதில் பாத்தா இப்போ கொஞ்சோ நல்ல ஓ பொழிவா இருக்கு கலரா இருக்கு உடம்பு எங்க மாமியே பாத்துட்டு சொன்னாங்க நறையா டிஃபரன்ஸ் இருக்கு அப்டின்ட்டு அதனால கன்டினியூஸா யூஸ் பண்றே இந்த மாதிரி இல்ல நீங்க ஆன்லைன்ல எதாது வாங்கி நல்லா இருந்துச்சு நல்லா இல்ல ரிவ்யூ போட்டு அந்த அனுபவோ இருக்கா
இல்ல ஆன்லைன்ல இங்க சோப்பு ஷாம்பெல்லா வாங்க மாட்டே அது நேர்லயே போய் தா வாங்கிகறது ஆனா எங்க வீட்டுல எல் எல்லாமே நா வந்து மோஸ்ட்லி ஆன்லைன்ல தா வாங்குறதே ஏன் அவுங்க ஃபாரின்ல இருக்கிறதுனால எனக்கு இந்த ஊரு வந்து அ இந்த ஊர் வந்து எனக்கு புதுசு மாதிரி இருந்துச்சு என்ன த நா மட்டுந்தா இருக் கே எனக்கு இந்த ஊரு வந்து ஆமா
உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அது உங்களுக்கு நீங்க மட்டு தனியா இருக் இது உங்களுக்காக சமைச்சுக்கிட்டு நீங்க வேலைக்கு போறதுனால ஒன்னு தெரியாது பட் எதோ லீவு
தெரியாது அது மோஸ்ட்லி ஃபோன்லயே டைம் கொஞ்சோ ஸ்பெண்ட் ஆயிடு
இன்னொன்னு அதாது ரொம்ப தனியா இருக்க மாரி இருந்தா அம்மா வீட்டுக்கு பேய்க்குவீங்க
ஆமா ரொம்ப ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் வந்துச்சுனா நா கெளம்பிருவே
ம்
இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இங்க கொஞ்சோ பேர் இருக்காங்க அவுங்களோட கொஞ்சோ எங்குட்டாச்சு சேர்ந்து சுத்திட்டு அந்த மாதிரி கூட வருவே ஆனா இப்ப இந்த இந்த மாதிரி ஒரு அவுங்க வெளிநாடுங்கு போது அது எனக்கு வந்து திங்ஸ் எல்லா எங்க வாங்குறது என்ன ஏதுன்னு தெரியாது நா ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்ஸா தா நா தனியா இருக்கே சுத்தமா சுத்தமா தெரியவே தெரியாது எங்க வாங்குறது என்னனு தெரியாது இந்த ஊர்ல எங்க வாங் தெரியாதுங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோன்ல ஆன்லைன்தா ஒரு சோஃபா போய்ட்டு ஒரு ம் இந்த ஃபிரிட்ஜு மெக்கானிக்கல் ஐட்டம்ஸ்லா எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லா நேர்ல போய் வாங்குவே மத்தபடி வீட்டுக் சின்ன சின்ன திங்ஸ் எதாவது ஒன்னு வாங்கணு அப்டின்னா அது வந்து மோஸ்ட்லி ஆன்லைன்லேயே வாக்கி முடிச்சுருவே
ம்
அது அ ஒடம்பு சம்மந்தப்பட்டதோ இல்ல மே எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் வந்து நேத் ட்லதா போறது ஆமா ஏ
நல்லா குவாலிட்டியாதா வாங்குவே அமேசான்லதா போடுவே கொஞ்ச வெல கூட இருந்தாலும் பரவால்ல கொழந்தைங்களுக்கு க்கு வாங்கயில கொஞ்சோ குவாலிட்டியா ரிவ்யூ நெறையா பாப்பே நெறைய பேர் வாங்கியிருக்காங்களா என்ன ரிவ்யூ போட்ருக்காங் க அது மாரி எல்லா பாத்துட் தா அத வாங்குவே அவ்ளோ சீக்கரத்துல வாங்கிற மாட்டே கண்டிப்பா ஆமா ரிவ்யூ இல்ல அப்டின்னா அத வாங்க மாட்டே அதே மாரி நா இப் இப்போ வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல என்ன பண்ண ஆரம்பிச்டாங்க எல்லாருமே வந்து இந்த சாரீ ட்ரெஸு எல்லாமே இந்த மாதிரி இப்போ வச்சு நடத்
ஆமா அது ஆனா வாங் ட்ரெஸ்ஸு சாரீஸ் அதெல்லா அந்தளவுக்கு குவாலிட்டியா இல்லாத மாதிரியே தோணுது
இல்ல நா வாங்குன சிஸ் டர் ஒவ்வொருத்தவுங்க வந்துட்டு குவாலிட்டியா பண்றாங்க பண்ணா மட்டுந்தா அவுங்க அந்த லெவலுக்கு ரீச் பண்ண முடியு நல்லா வர முடியு ஒருத்தவுங்க ஆன்லைன்ல போட்றாங்க அப்டின்னா ஒரு தடவ வாங்கிட்டு அவுங்க அதுக் அதுக்கப்பறோ நம்ம அவுங்கள ஏமாத்திர்லா நெனைச்சா அது வேற கண்டினியூஸா டெய்லி லைவ் வர்றாங்க டெய்லி டிரெஸ் புதுசு புதுசா போட்றாங்க போட்ட நிம்ஷோ போயிரு நா அப்பதா அவுங்க போட்ருப்பாங்க குரூப்ல அந்த குரூப்ல இருப்பே எனக்கு டிரஸ் செலாம் புடிக்கு அவுங்களோடது குவாலிட்டியா இருக்கு போயிட்டு இது வேணுன் போயி நம்ம போயிட்டு அந்த போட்டோவ ஸ்கிரீன் ஷாட் எடுத்து நம்ம போயிட்டு அவுங்களுக்கு அனுப்பி கேட்டோ அப்டின்னா இல்ல ஸ்டாக் அவுட் ஆயிருச்சு அப்டின்ருவாங்க எப்ப பாரு ஸ்டாக் அவுட் ஆயிரு டக்கு டக்குன்னு எடுத்துர்றாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு குவாலிட்டி நல்லா இருக்கு ஒவ்வொருத்தவுங்க கிட்ட எல்லாரையு நம்ப கூடாது சில பேர் ஃப்ராடு இருக்காங்க
ஆ நா வாங்குன பிளேஸ் அப்டி இருக்குமா என்னமோ தெர்ல ஆனா டிரெஸுமே அது மாரி நேர்ல வேணாலு போய் வாங்குவேனே தவர ஆ ஆன்லைன் பாத்து வாங்குவோன்னு பாத்தா அது எனக்கு எப்டினா என்னோட ஓ ஃபாடிக்கு அது வந்துப் பாலிஸ்டர் மாரிலா சேல்ஸ் பண்றாங்கள அது வந்து செட் டாகவே ஆகாது ஆ அதுவு எரியிற மாதிரி இருக்கு அதுவு இந்த வெயில் காலத் துல சுத்தோ வெயில் காலமோ குளிர்காலமும் மழ காலோ என்ன வந்தாலு அந்த மாரி கிளாத் வந்து ஒத்துக்க மா ட்டேங்குது எனக்கு அதுனால மோஸ்ட் ட்லி இந்த காட்டன் மிக்ஸ்டா உள்ளததா மோஸ்ட்லி வாங்குவே அது நேர்ல போனாலு அதே மாரிதா வாங்குவே ஆ ஆன்லைன்ல சப்போஸ் பாக்றே னாலு அதே மார்தா வாங்குவே சாரீஸ் வந்து நா வந்து எனக்கு வந்து இரெகுலர் யூனிஃபா ஃபாம் தானா எதாவ் பங்ஷன்னா மட்டுந்தா சாரீ கட்ற மாதிரி இருக்கு மத்தபடி ஃபுல் அண்ட் ஃபுல் சுடிதார் அந்த மாரிதா போடுற மாதிரி இருக்கு அதுனால ஆனா அந்த காட்டன் மிக்ஸ்டா உள்ளது மட்டுந்தா போட்றது அத அயன் பண்ணி வேணாலும் போட் ட்டுக்குவேனே தவர அந்த பாலிஸ்டர் மாதிரி அதுனால ஆன்லைன் இதுனாலே பயமா இருக்கு ஐய்யய்யோ ஏமாத்திருவாங்களோ என்னமோன்ட்டு நா ரெண்டு மூணு தடவ வாங்கி அந்த பாலிஸ்டர் மாரிதா வந்துச்சு
கண்டிப்பா நா நம்புற அளவுக்கு எதாவது இருக்கான்னு நல்லா செக் பண்ணுவே சிஸ் ரொம்ப நேரோ செக் பண்ணுவே ரொம்ப நாளா செக் பண்ணுவே அவுங்களையே ஃபாலோ பண்ணுவே எல்லாம் பண்ணிட்டு ஓகேனா மட்டுந்தா ஆர்ட்ரு போடுவே அந்த மாதிரி பண்ணுவே இப்புடிதா ஒ ஒரு பிராண்ட்டு கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க ஃபேஸ்புக்லயோ இல்ல இன்ஸ் டாலயோ எதலியா பாத்திருப்பீங்க மெஸ்மான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க டான்ஸ் பண்ணிக்கிட்டே டிரெஸ் போட்டுருப்பாங்க கியூட்டா இருப்பாங்க பாக்கறதுக்கு அவுங்கள பாத்தாலே அவுங்க போட்டுருக்க ட்ரெஸ் ஸெல்லா அவுங்களுக்கு ஃபிட்டா போட்டிருப்பாங்க அதை பாக்கையில நமக்கு இந்த மாரி போட்டா அழகா இருக்குமே எல்லாருக்கு தோணு இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவுங்களோட பிராண்ட்டு அந்த ஃபோட்டோஸ் அந்த இதெல்லா வந்து ஃபிராடு பண்ணி அடுத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்த ரீல்ஸ்ஸு அப்ப இந்த மாரி ஆர்டர் பண்ணா அஞ்சு டிரெஸ் ஆயிர ரூபா அப்டின்னு போட்டிருந்தாங்க நா என்ன பண்ணிட்ட ஒரு ஆசைல யாரா இருந்தாலு பண்ணுவோல்ல அய்யோ இந்த ட்ரெஸ்ஸெல்லா ரொம்ப அழகா இருக்கே அவுங்கதா நெனச்சுக்கிட்ட அவுங்களோட கம்பெனி நெனைச்சு கிட்டு நா வந்துட்டு ஆர்டர் போட உள்ள போயிட்டு ஓகே என்னன்னு டீடெய்ல்ஸ் கேட்டு இந்த மாரி ஃபைவ் ட்ரெஸ்ஸா இன்னைக்கு ஆஃபர் அப்டின்னு போட்டிருந்தாங்க சரி அனுப்ப சொன்ன அவிங்க என்ன பண்ணிட்டாங்க அனுப்பைல வந்துட்டு இப்ப சுடினா சுடி மட்டுமே அனுப்பனுமல்ல ஒரு பத்து ஃபோட்டோ அனுப்பிருக்காங்க அதுவு அந்த லேடிதா நா சொல்ற அந்த லேடி போட்டிருக்காங்க பட் வந்து அனாற்களி இருக்கு நைட்டி இருக்கு சேரி இருக்கு இப்டி அனு ப்னா யாருக்காது கன்ஃபியூஷன் ஆகுமா ஆகாதா
ம் நா இப்ப இந்த நைட்டி ஆ நை ட்டி இதுலயே இப்ப அந்த ஷால் மாதிரி இவுங்க எதோ நைட்டி ஃப்ராக்னு ஒரு மாடல் வந்துரு பாத்தீங்ளா இப்ப எல்லா போட்டுக்கிட்டு இருக்காங்க நைட்டி மாரியுந் தெரியாது ஆ தௌசண்ட் வருது ஆ எனக்கு பா ஷால் போட தேவ இல்ல நல்லா இருக்குது அந்த மாரி ஒண்ணு வாங்கலான்னு பாத்தா அது என்ன தௌசண்ட் ஒன்ன தௌசண்ட் நைட்டிக்கு போய் எதுக்கு நைட்டிக்கு எதுக்கு தௌசண்ட் னு அப்டிங்கிற மாரி இருக்கு அதுக்கு நம்ம அழகா ஒரு ஃபுல் செட்டோட ஒரு வெளில போயிட்டு ஒரு ஃபுல் செட்டோட சுடிதார் டாப்பு ஷால் வாங்கிட்டு ஒரு டூ ஒரு ப ரெண்டு ட்ரெஸ் வாங்கிட்டு போய்ர்லாமே ஒண்ண அ எதுக்கு இது அப்டின்னு
உண்மையாவே பாக்க நல்லாருக்கு அவுங்க வந்து ப்ரொமோஷன்காக அவுங்க எல்லாரு பண்றாங்க அந்த ட்ரெஸோட ப்ரமோஷன் க்காக நானு ஆசப்பட்டு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு மெசேஜ் பண்ணுன பண்ணி பாத்த அவுங்க அதையு பாத்துட்டு எல்லாமே அனுப்பிருந்தாங்க அந்த அவுங்களு அதுக்குனு ஒரு வெப்சைட் இருக்குல்ல அதுல போய் பாக்க சொன்னாங்க பா த்தா எல்லாமே ரேட்டு ஆயிரூவாகிட்ட ஒரு ட்ரெஸ் ஆயிர ரூவாய்க்கு வாங்கறக்கு அம்மாடி நை ட்டி ஒரு நைட்டி எரநூத்தம்பதுரூபாத மிஞ்சி போனா எரநூத்தி இருவது ரூவா எரநூத்தி முப்பது ரூவாய்க்கல்லா சூப்பரா வீட்டு பக்கத்தில ஒரு அந்த ஒரு லேடிஸ்லயே சேல்ஸ் பண்றாங்க சூப்பரா இருக்கு
அவோ ஆ அதா நம்ம வீட்டுக்குள்ள தானே போட்ருக்கோ அதா நம்ம வீட்டு க்குள்ளார இருக்கறதுக்கு எதுக்கு நா தௌசண்ட் ருப்பீஸ் எதுக்கு செலவு பண்ணனு ஷால் வேணுனா எதாவது ஷால போட்டுக்குவோம்போ அப்டிங்கிற மாரி ஆயிடுச்சு நான் அந்த நைட்டி மாதிரியு தெரியல அது சுடிதார் டைப்புன் தெரியல அது வித்தியாசமான ஒரு டை ப்பாருக்கும்போது பாக்கும்போது ஒரு அட்ராக்ட் ஆகுது அதனா வாங்கலானு பாத்தா
நீங்க சொன்ன மாரி நீங்க சொன்ன மாரி நானு ஆசப்பட்டு நா பாப்பா பொறந்த டைம்ல ஃபீடிங்ல வந்துட்டு ஃப்ராக் மாரி விக்கிறாங்கல்ல ஓகே நம்ம கீழ் லெகின் போட்டுக்லா அந்த ஃப்ராக் ரொம்ப க்கிவிட்டாரு அந்த மாரி வாங்கலா அம்பர்ல்லா ஃப்ராக் மார்ருக்கு வாங்குனா ஒன்னு மட்டுந்தா ஃப்ராக் மாரிருக்கு
ம்
ஒண்ணு வந்துட்டு சும்மா என்னமோ ஒழுங்காவே தெக்காம இருக்குமல்ல க்லாத்தும் புடிக்கல ஆனா அதுல ஃபீடிங் இருக்கு ஒண்ணு வந்து கிளாத்து சூப்பரா இருக்கு டாப் அழகா இருக்கு பட் ஃபீடிங் சிப்பே இல்ல நா கேட்டது ஃபீடிங் ரிட்டர்ன் போடலானா அவிங்க அந்த மெசேஜுக்கு ரெஸ் பான்ஸ் கூட பண்ணல அவ்வளோதா அப்புறோ என்ன பண்றது போட்டு தானே ஆகணு
ன்னா அந்த மாதிரி ஏதோ ஒரு இந்த ஃப்ராக் நைட்டிலயே எதோ மூணு நைட் டி வாங்கனா எதோ தௌசண்ட் ருபீஸு அப்டீப்டீனானுங்க செரி பரவால்ல ஆட்ரு போடுவோ அப்டீன்டு அ வரதெல்லா பிளேஸ் பண்ணி அம்ச்சு வுட்டுட்டு இது அவனுங்க இன்னுமு ஆர்டுரு போட்டுகுட்ருக்கானுங்க இன்னமு ஆனா எ கைக்கு வந்து சேரல இதாயிட்ச்சு சி வ ஆ சி வோ ட்டி னு சொன்னானுங்க கேஷ் ஆன் டெலிவரி தா குடுப்
நானு நானு மேக்ஸ்ஸு கரக்ட்டு கரக்ட்டு நானு மேக்ஸிமம் வந்து கேஷ் ஆன் டெலவரி தா பாத்துக்குயோ நூறு எரநூறு கூட வரோனு சொல்லுவாய்ங்க பரவால்ல நூறு எரநூறு தானே போயிட்டு போது கைக்கு வந்து வாங்கிவோ நம்பாம போட்டு அதனால நானு கேட்டு கேஷ் ஆன் டெலவரிதா போடுவ
பண்லான்னு பாத்தா இன்னமோ ஆனா வரல நா பண்ணி ரெண்டு வாரோ போல ஆச் சு அட்ரஸ் எல்லா பக்காவா வாங்கனானுங்க இப்போ வரைக்குமே வர்ல
வர்ல ம்
ஏமாத்துறதுக்காக பண்றானுங்களோ என்னமோனு
கண்டிப்பா கண்டிப்பா இப்புடித்தா பண்றாங்க நானு நானு வந்துட்டு ஒரு ஜ மூணு ஜெக்கின் நானு இந்த மாரி சும்மா இருக்க மாட்டே எங்க அம்மா கிட்ட சொல்றது அம்மா வாங்கி குடுப்பாங்க மூனு ஜக்கின் மூணு டப்ஸ்சு பாப்கான் டாப்ஸு இருக்கு அ எல்லா சேத்து ஆயிரபான்னு சொன்னாய்ங்க செரின்னு போட்டே அ கலர் சூஸ் பண்ண சொன்னாய்ங்க நா பிடிச்ச கலரா நல்லா பாத்து அழகா பாத்து போட்டேன் நா சூஸ் பண்ண ஒரு கலரு கூட வல்ல அப்ப எனக்கு எப்டி இருக்கோ ரிட்டனு வாங்க மாட்டிட்டாங்க
என்னோடதுக்கு சூஸ் பண்ண கலர் வந்துரோ அதெல்லா ஓகயா இருக்கோ ஆனா கேஷ் ஆன் டெலிவரி மட்டுந் தா பண்ணுவே ஆமா குவாலிட்டி சுடிதார் டாப்லா பாத்ருக்கே குவாலிட்டி நல்லா இல்ல அதனால ஆன்லைன்ல டாப் வாங்கனோ அப்டின்னாலே வாங்க மாட்டே
ம்
இந்த நைட்டி தா ஆர்டுரு போட்டு இன்னமு வர்ல
அதா அதேதா நானுமே சுடிதாரு இந்த ஜெக்கின்னு இந்த டாப் எல்லா வாங்குனே அந்த மூணு டாப் வாங்கனேன்னு சொல்லலே அதுல ஒரு டாப் சூப்பரா இருந்துச்சு ஒயிட் கலர் சம்மையா இருச்சு பாப்கார்ன் டாப்பு இன்னோ நா போடவேல புதுசா இருக்கு அந்த ஒயிட் கலருக்கு வந்து து அ அந் அந்த ஜெக்கினு ஓகே ப்ளூ கலர் ஜெக் நீங்க அதுக்கேத்த மாதிரி ஷால் வந்து நல்லா பிரிண்டட் ஷாலா வாங்கி போடணோனு வெச்சிருக்கே அது போடாம அனா மத்தசுடிதார்ல்லா வேஸ்ட்டு நீங்க சொல்ற மாரி வாங்கறதே வேஸ்ட்தா நமக் நேர்லே போய் பா்த்து வாங்கில்லாம் ஒரு ஆசதே என்னபன்றது
ம் செரி ஓகே சிஸ்டர் ஆமா பாத்துக்கோ ம் ஓகே ஓகே பாரு ஆ செரி சிஸ்டர் ஓகே பாய் ஆ